ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ
நா பேசுறது கேக்குதுங்ளா
ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்க
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன்
ம் நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
இல்ல லேட் ஆவு
என்ன சாப்பாடு
சாப்பாடு காலைல ஆக்குனதே கொஞ்சோ இருந்துச்சி அதனால பானிப்பூரியு சப்பாத்தியு வாங்கிட்டு வர சொன்னாங்க
சப்பாத்தி வாயின்ட்டு வர சொன்னாங்ளா
ஆ
சப்பாத்தி விக்குமா
உம் நல்லாருக்கு
சப்பாத்தி விக்கிமா
ஹோட்டெல்ல ஹோட்டல்ல
ஆ அப்டியே சப்பாத்தி விக்குமா
ம் ஆஹ்
பார்ரா
தோச பரோட்டா சப்பாத்தி எல்லாமெ
ம்
ம்
சேரி
ஓகே ஓகே
அப்புறோ எத்தன மணிக்கு தூங்கறதெல்லா
தூங்குறதெல்லா அதெல்லா நாலா டக்குன்னு தூங்கிருவே
சேரி
பல ஏழரைகள்லா வரு அதனால
ம்
என்ன பண்ட்டு இருக்கீங்க
சேரி சேரி அதுதா அப்புறோ சமாளிச்சு தானே தூங்குனு
ஆ அப்புறோ என்ன சத்தோ
தெரியல எதோ பேசிட்
ம் நாலு நாள் நல்லா பேசிட்டு இருக்காங்க இப்ப திடீர்ன்னு நல்ல எடுத்துட்டாங்களா அதுக்கு
அப்ப அப்படிதான் நான் நல்ல பேசுவாங்கனால
காச ஏமாத்திட்டாங்களாட்டுருக்கு
அப்படிலாம் இருக்காது
அ அது அது காசு மூலியமாதான் சண்டைக்கு வரது
நல்லா இல்ல இன்னைக்கு எங்க காலேஜ்க்கு நிறைய பேர் நியூ அட்மிஷன் வந்தாங்க
ஃபஸ்ட் இயர் ஆமா ஃபஸ்ட் இயருக்கு வந்திருப்பாங்க
ம் நிறைய பேரு வந்தாக பசிங்க
உங்க காலேஜில ஃபர்ஸ்ட்டு இயருக்கெலாம் ஃப்ரெஷர்ஸ் டே வைப்பாங்களா
ஆஹான் உங்க காலேஜ்ல வைப்பாங்களா
புரியல
ஆஹா வைக்க மாட்டாங்க
ம்
எல்லா காலேஜ்லயும் வைப்பாங்களா என்ன இல்ல
இல்ல இல்ல எல்லாம் காலேஜ்லயும் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஒரு காலேஜ்லயும் வைப்பாங்க
ஆ ஒ ஒவ்வொரு காலேஜ்ல வைப்பாங்க ஆனா வந்து இந்த காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஸ்ட் டே ல லாம் கூட்டிட்டு போயிட்டு ஆ அந்த கிளாஸ்க்கு ஒருத்தங்க ரெப்ரசன்டேட்டிவ்னு ரெப்புன்னு இருப்பாங்கல்ல
ஆமா
அவங்கள கூப்பிட்டு போயி மரம் ஒரு மரம் நாட்டு வைப்பாங்களாம்
ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க செரி உங்க காலேஜ் ல என்னா உங்க காலேஜ் ல ஆ காலேஜ்ல என்ன சொல்றது
எங்க காலேஜ்ல வந்து நிறைய அதல்லாம் இது ஃபங்ஷன் நடக்கும் பொங்கல் ஃபங்க்ஷன் பட்டாக்கா ருபாரோ உமன்ஸ் டேக்கு ஒரு பங்க்ஷன் நடக்கும்
ம்
அதுக்கப்புறம் பேர்வல் நடக்கும் இதுல ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா பட்டக்காவும் ருபாரோ தான் பட்டாக்கால வந்து இந்த மாதிரி டிராகன் இதெல்லாம் வைப்பாங்க கேம் ஷோ மாதிரி டீ ஜே போடுவாங்க சாங்கு அதே மாதிரி ருபாராக்கும் டான்ஸ் ஆடுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி டீஜே வும் இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் ஃபங்க்ஷன்னா ட்ரம்ஸு டரம்ஸ் இருக்கும் பேர்வளுக்கு வந்து பிரியாணி தருவாங்க அதுதான் பேரவலோட இது பிரியாணி போடுவாங்க பலூன் அந்த டான்ஸ் நைட் ஆடும் போது அந்த பலூன்ல தண்ணி புடிச்சி போயி ஸ்டாஃப்லாம் எங்க மேல தூக்கி போடு
ஆ ம்
அந்த மாரிதா இந்த ஒரு இந்த விஷியு மட்டுந்தா நடக்குமே தவர வேற எந்த எதுவுமே கெடையாது
இவ்வள விஷியத்த சொல் ட்டு இந்த விஷிய மட்டுந்தா நடக்குன்னு சொல்றீங்க எங்க காலேஜ் எல்லா ஒரு ஃப ஃபேரவால் டே எதுவ்மே நடக்காது காலேஜு ஓபனாவு எந்த ஃபங்க்ஷனு எதுவு வெக்க மாட்டாங்க டான்ஸ் கீன்ஸ் எதுவ வெக்க மாட்டாங்க
ம்
இது வெரிக்கு எது நடந்ததில்ல எந்த ஃபங்க்ஷனு நடந்ததில்ல காலேஜ் அப்படி எதாச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடந்ச்சுனா மத்த காலேஜி மேர்ல்லா எது நடக்காது
யா
வருவாங்க ஸ்டாஃபுங்க எதாச்சு ஸ்பீச்சு குடுப்பாங்க அப்பற விட்ருவாங்க அவ்ளதா இது வெரிக்கு அந்தமேர்ல்லா எதவும் என்ன கோயெட் அவ்ளதா ஆனா மத்த கவுர்மெண் காலேஜ்ல்லா எல்லாமே சூப்பரா இருக்கும் என்ன அந்த காலேஜுல அது மட்டுந்தா ஒன்னு கொற
எங்க காலேஜில இது செலப்ரேஷன் மட் டுந்தா நடக்குமே லீவ் நெறைய கெடைக்கு அவ்வளதா
ம்
மத்தபடி வந்து க்ளாஸ்லா இப் பல்லா வந்து தொடர்ந்து நடத்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து கிளாஸ்ல ஸ்டா
ஆ
இன்னிக்கி எங்களுக்கு புது இன்ச்சார்ஜு ஒருத்திங்க வந்தாங்க அவுங்க வந் அவுங்க மதுரையா இங்கெரு அங்கருந்து அங்க இருந்து இங்க வந்து புத்தரவாண்டபாளையமா புத்தரவாண்ட பாளையம்னா பெத்தனாயங்பாளையத்துக்கு இந்தாண்டதான
ஆ ஆமா ஆமா
ம்
ம்
முருகன் கோயிலுக்கு முன்னாடி தானே
புரியல
முருகன் கோயிலுக்கு முன்னாடி தானே
ஆமா ஆமா அது வந்து புத்தரங்காண்ட பாளயு இது பெத்தனாயங்கம்பாளயம்
அத்தா அதா முருகன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குன் சொல்றே மை ஃபேரெட் ப்ளேஸ்
அ அ
ம் அப்புறோம்
க்ளாஸ்லா எப்படி போவு காலேஜில்
க்ளாஸ்லதா தூக்க தூக்கமா வரு நல்லாவே போகாது
ஸ்டாஃப் ஸ்டாஃபுங்க லெசன் நடத்தற்துலா எப்படி போவுனு கே
ஸ்டாஃபுங்க எல்லாம் நல்லாவே நடத்தமாட்டாங்க
ஆ சரி சரி ஆ உன் காலேஜுல இது என்னது இன்டர்ஷிபெலாம் நடக்குதா
ஆ நாங்க போயிட்டு வந்துட்டோம் ஒருரெண்டு மூணு நாளைக்கு போனோம்
பிளஸ்மெ பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கா
பிளேஸ்மெண்டெலாம் இருக்கு
ஆ இதுக்கு முன்னாடியே முன்னாடி உங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ல யாராச்சும் வர்க் ஒர்க்குக்கு போயிருக்காங்க
என்ன பண்ணுவாங்கன்னா எங் காலேஜ்ல பிளேஸ்மெண்டுன்னு சொல்லுவாங்க
ஆ
சொன்னா இந்த வருஷம் ஒர்க் பண்றவீக கூட ஒர ஒர செய்ய இந்த வருஷம் ஸ்டாஃபுங்க ஒர்க் பண்றவீங்க அடுத்த வருஷம் வெளியே போயிருவாங்க காலேஜ் புடிக்காம அதனால என்ன பண்ணுவாங்கன்னா திருப்ப படிச்ச ஸ்டூடண்டே ஸ்டாஃப்பா கூப்புடுவாங்க
ஆ
அதுதான் பிளேஸ்மெண்டு
ஓகே இ
அதுதான் பிளேஸ்மண்ட் நானெலாம் பாப்பேன் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதாச்சும் முடிச்சு வேலை பாத்துட்டு எம் எஸ் சி தனலட்சுமி தான் கரசுல போட்லாம்
ஓகே ஓகே
வேலை கிடைச்சிச்சுன்னா அப்படியே போயி எம்எஸ்சி போட்டா ஏதோ இப்ப செஞ்சதானே சும்மா போயி எக்ஸாம் மட்டும் எழுந்திட்டே வரே
ஆ
வீட்டுல அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அ
ம் எல்லாம் இப்பதான் சாப்பிட்டு அ
எவளா நமக்கு தூங்குறது பிடிக்கும்
அப்பா அந்த இத நவுத்துங்க தூங்குறத விட்டுட்டேன்
இப்ப இப்ப இப்ப பேசுற மாரி பேசுங்க இப்பதான் ஒரு கால் பேசிட்டு வந்த மாதிரி பேசாதீங்க
தூங்குது
அது நல்லா இருக்கு
தூங்குறத விட்டுட்டு வேற என்ன விஷய பிடிக்குன் கேக்குறே
ஏன்னா வாழ்கையில மனிதர்கள் அப்பதா நிம்மதியாவே இருக்குறாங்க ரெண்டே விஷயோ ஒன்னு ஒன்னு கடசி நாள் இன்னொன்னு தூங்குறது இது ரெண்டு நாளதா நிம்மதியா இருப்பாங்க
இத விட்டுட்டு ஒங்களுக்கு வேற என்ன தெரியு
வேல எதுவும்ல்லா இல்லங்க லைஃப்ல தூங்குறது முளுச்சுட்டு இருந்தா ஐயோ அது நடக்கு இது நடக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் அது எப்போ ஒர்க் போறது என்ன படிக்கிறது வேலைக்கு போயிட்டு காசு சம்பாரிக்கனு வீட பாத் த்துக்கனு அது வாங்கனு இது வாங்கனு லைஃப் என்னவா ஆகு அப்டின்னுட்டு யோசிக்கிறத முளிச்சிட்டு இருந்தா யோசிச்சு யோச்சு யோச்சு ஒரு மாரி அதுவே தூங்குனா அந்த மாரி எந்த தட்டு இல்ல நிம்மதியா தூங்கிட்டு திரும்பி எழுந்திருக்கிறப்பதா
ஆ அதனால
சேரிங்க நம்ம அடுத்
ஓகேங்க ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலா வய்